கேக்கு ஆ கேக்குது ஆ உங்களுக்கு காக்கா எல்லா புடிக்குமா காக்காக்கல்லா காக்காக்கல்லா சாப்பாடு வக்கிறப்பதா
ஆ அது வந்து வீட்ல கண்டிப்பா வைக்க சொல்லுவாங்க அதனால வப்போ
அனிமல்ஸ்க்கல்லா ஃபுட் வக்கிறது அதெல்லா லைக் பண்ணி புடிக்கு
உங்களுக்கு அனிமல்ஸ்னா ரொம்ப புடிக்குமோ
ஆமா ரொம்ப புடிக்கு அது இங்க வீட்டுக்கு வந் ஆமா அது வந்து எங்க வீட் வீட்டுக்கு வந்தாலே நா சாப்பாடு வச்சிருவே அது கத்துறதுக் முன்னாடியே நா சாப் பாடு வச்சுடுவ சின்ன வயசுலயிருந்தே அப்டிதா எந்த அனிமல்ஸ்க்கு காய பட்டாலு என்னமாச்சு ஆனாலு கட்டு போட்டு விட்ருவ
ம்
ரொம்ப புடிக்கு‌ அனிமல்ஸ்னா
சேரி சேரி இப்ப வீட்ல ஆனா எதுவுமே வளர்க்கறது இல்லதானா
ஆ வலக்கல ஃபிஷ் மட்டு வச்சிருக்க
சேரி சேரி அது கடையில இருந்து வாங்கிட்டு வந்து வக்கறதுதான
ஆ ஆமா வளக்கற ஃபிஷ் தா அது மட்டு வச்சிருக்கே நீங்க வச்சிருக்கீங்ளா
ஆமா எங்க வீட்டுல எ ஹஸ்பண்டுக்கு அந்த பிஷ் வளக்குறது ரொம்ப பிடிக்கும் அதனால பெரிய தொட்டி ஒண்ணு சின்ன தொட்டி ஒண்ணு வாங்கி அத நறைய வளக்குறோ
ம் தொட்டி எத்தசோடு வச்சிருக்கீங்க
என என்ன
தொட்டி எத்த பெருசு வச்சிருக்கீங்க
தொட்டி எவ்ளவோனு சொல்ல தெர்லயே நம்ம தையல் மிஷின்
ரெண்டு இஞ்சா ரெண்டு இஞ்சா எத்தன இஞ்
அது எத்தன இஞ் நம்ம தையல் மிஷின் இருக்கும் தெரியுமா
ஆமா
அந்த தையல் மிஷன் அளவுக்கு அந்த நீளத்துக்கு
ம் வச்சிருக்கீங்களா
ஆமா
ஓ அப்ப மூணு நாலு அஞ்சு வரும் பெரிய ரொம்ப பெரிய சட்டியாப்போ ம் மழையில நனயறக்கெலாம் புடிக்மா
ஆ அது ரொம்ப புடிக்கும் ஆனா நனைய முடியாது நம்மளுக்கு ஒடம்புக்கொத்துக்
ஆமா ஐஸ் கட்டி மழ வந்தா பிடிக்குமா
அது வந்து எங்க ஊர்ல வந்ததே கிடையாது உங்களுக்கு வந்திருக்கா
ஆ எப்பயாச்சி வந்திருக்கு
சேரி செரி ஹ நீங்க சவுத் சைடு இருக்கீங்களா நார்த் சைடு இருக்கீங்களா
நார்த் சைடு தா
நார்த் சைடு என்ன
உம் நீங்க
நான் சவுத் சைடு இருக்கேன்
ஆஒ செரி
ம்
அது மேகமூட்டமா இருக்கு மழை வர மாரி கிளைமேட் நல்லா உம்
எங்களுக்கு இங்க வெயில் சரியான வெயில் அடிக்குது
ம் உங்களுக்கு போர் அடிச்சா என்ன பண்ணுவீங்க
செல்லு பாக்குறதுதான் நம்மளுக்கு வேற போரிங்லாம் வேற எதுவுமே கிடையாது
ஆஹ் சப்பம் போறடிச்சா ஆங் போவோ நீங்க
டூர்லாம் மேக்சிமம் போனதில்ல என் ஹஸ்பண்டுக்கு கோயிலுக் கூட்டு போறதுனா புடிக்கும்
ம்
அதனால அந்த மாரி கோயிலுக்கெல்லாம் போய்க்குவோம்
ம் டூர் போனா ஜாலியா பார் போட்டு லைப் பண்ணிட்டு ஜாலியா இருக்கும்
ஆஹ்
உம் அது தூரமா அந்த கோயிலுக்கு அந்த மாதிரி போனா ஜாலிய இருக் ம்
ம்
அப்றோ
பசங்க ஃபோர் தேட்டிக்கு மேல வருவாங்க என்னோட பசங்க ஃபோர் தேட்டிக்கு மேல வந்து ஆ ஸ்நா சாப்பாடு குடுத்துருவ நானு ஆ ஸ்நாக்ஸ் ஆ அந்த மாரில்லா எனக்கு செய்ய தெரியாது அவுங்க விரும் ஆ அவுங்க விரும்புறது வந்து இந்த சிக்கன் ரைஸு இந்த மாரிதா விரும்புவாங்க அது அடிக்கடி சாப்புறது அன்ஹெல்த்தில என்ன என்னம்மா
ஸ்கூட்டி ஆ ட்ரைவிங்கெல்லா தெரியுமா
அதுல்ல அதெல்லா தெரியாது
ம்
ம் ஒனக்கு போர் அடிச்சா என்ன பண்ணுவே நீனு
நா போர் அடிச்சுன்னா எனக்கு தா எக்ஸாம் வச்சிட்டே இருப்பாங்களே
என்னது புரியல எக்ஸாம் வச்
எக்ஸாம் வச்சுட்டு இருப்பாங்க படிப்ப அப்புற ஒரு மாரி மைண்ட் இருந்துச்சுன்னா இந்த மாரி கால் பேசுவ அப்புற மைண்ட் ரிலாக்ஸ் ஃபஸ்ட்டுனா ஜாலியா இருப்ப மைண்ட் ஒரு மாரி டென்ஷனா ரொம்ப ட்ரெஸ்ஸா இருந்துச்சுன்னா இந்த மாரி பேசுவே அதுக்கப்பற ஷேர் பண்ணுவ அப்ற மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிரு அப்ற படிப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க டென்சனா
டென்ஷன் ஆனா அந்த மாரி எல்லா கொடையாது நல்லா செல்லு பாப்ப அப்டி இல்லன்னா படுத்து தூங்கிருவ தாத்தா பாட்டி எல்லாருமே கூட தானே இருக் காங்க அவுங்
ஆ அவு அவுங்கல்லா இருக்காங்க தாத்தா பாட்டி மிஸ்‌ எல்லா இருக்காங்க அவுங்க வேலைக்கு போல ஆ நாங்க பாத்துக்கணு ம்
சேர் செரி ஏதாது சொல்லுவாங்கல்ல அது பண்ணு இத பண்ணு நா
ஆஹ அந்தமேரி சொல்ல மாட்டாங்க எங்க வீட்ல இன்னும் அம்மா என்ன வேலையே செய்ய சொல்ல மாட்டாங்க அவுங்களே செ
அப்புடியா அப்ப மேரேஜ் பண்ணி போனா கஷ்டமால்ல இருக்கு
அது ஹஸ்பண்ட் நல்ல ஹஸ்பண்டா பாத்து பண்ணி வப்பாங்க
பாத்துதா முடிக்கணுங்க அவுங்களா வேல பாக்குறதா பாத்து முடிக்கணுன்ன ம்
ஃபிஷ் எல்லா எத்த பெருசு வச்சுருக்கீங்க
ஃபிஷ்ஷு கொஞ்ச ஓரளவு இப்ப அந்த கோல்டு ஃபிஷ் னு சொல்லுவாங்கல்ல ஆ ஆ அது ஆரஞ்ச் கலர் ஒயிட் கலர்
ம்
அந்த மாரி சேந்தது நீயு பாப்பா
நா வந்து கோல்டு ஃபிஷ் நாலு வச்சுருக்கே அப்ற சார்க் வச்சுருக்கே ஆ பிளாக் சார்க் ஒன்னு ஒயிட் சார்க் ஒன்னு வச்சுருக்கே ரெண்டுமே ரெண்டு ஜோடி வச்சுருக்கே
ஏங்கிட்டயு பிளாக்ல ஒரு ஜோடி இருக்கு ஒயிட்ல ஒரு ஜோடி
ம் நீங்க சமைக்கறது உங்களுக்கு புடிக்குமா
சமைக்கிறது ஜாயின் ஃபேமிலியா இருக்கறதுனால ஷேர் பண்ணி சமைச்சுக்குவோ நாங்க
ஓ
மேக்சிமம் சமைக்கிறது வந்து அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்காது செஞ்சு குடுத்தா நல்லா சாப்பிடுவே
ஆ என்ன வந்து நல்லா சமப்பீங்க ஃபுட்டு
பிரியாணி போட தெரியு எனக்கு
ம் அப்றோ
பிரியாணி போட்டு தருவோ அப்றோ மீன் கொழம்பு வைக்க தெரியு
ம்
சாம்பார் வைக்க தெரியு
ம் கடை எத்தன மணிக் ஓபன் பண்ணுவீங்க
கடைய காலைல சிக்ஸ் தேட்டிக்கு ஓபன் பண்ணுவே
ஆ நீங் மட்டு ஓபன் பண்ணுவீங்களா
ஆமா நா தா இது எங்க வீட்டுக்குள்ளயே இருக்கு சொந்தமா கட
ஆ இப்ப கடையிலதா இருக்கீங்ளா
இப்ப கடையில தா இருக்கே ஆமா இப் போய் வேல பாக்கணு கொஞ்சோ ஆ
ம் அப்றோ சாத்துறது
சாப்பிறது இந்த இப்ப இன்னு கொஞ்ச நேரத்துல கடைய அடச்ட்டு வீட்டுக்கு போயிருவே
ம் நீங்க மட்டுந்தா பேக்ட்ரில இருக்கீங்க பேக்ரில என்ன ஸ்பெஷல் உங்க பேக்ரில
நா பேக்ரி இல்ல
ம்
நா மளிக கட வச்சுருக்கே
ஓ மல்லிக கட
ஆ
ம் சரி
ம்
எத்தன மணிக் ஆறு மணிக்கு தொறந்துட்டு ஒரு மணிக் சாத்திடுவீங்களா
ஆமா ஒரு மணி இல்லன்னா ஒன்ற இருக்கு சாத்திருவே அதுக்கப்றோ போர் தேர்ட்டிக்கு பிள்ளைங்க வந்தது ஓபன் பண்ணுவே அப்றோ நைட்டு டென் ஓ க்ளா நைட்டு டென் ஓ க்ளாக் நைட்டு டென் ஓ கிளாக் ஆகு
நைட்டு டென் ஓ கிளாக் வரைக்கு வச்சிருப்பீங்ளா ஓ ஹஸ்பண்டு இதயா கடைல தா இருக்காங்களா
அவுங்க டீ கட பாத்துட் இருக்காங்களா நைட்டு லெவன்டு லெவன் ஓ கிளாக் ஆகு என்ன என்னமா
பேக்கிரி சொந்தமா வச்சிருக்கீங்ளா
இல்ல பேக்கிரி சொந்தமா இல்ல
ம்
டீ கடையு மளிகை கடையு தா சொந்தமா இருக்கு
ம் வெறு டீ கட சும்மா ஸ்நாக்ஸ் டீ அந்த மாரி வச்சு
டீ ஸ்நாக்ஸ் பிஸ்கட் ஐட்டோ
ஆ அந்த மாரி
ஆமா அந்த மாரி ஷேம்பு சோப்பு அந்த அதல்லா
ஓ அவங்க அத பாத்துக்குவாங்க நீங்க இத பாத்துப்பீங்க டீ கட ஆற்ரைக்கு தொறந்து வீங்க அதுவு இதே டைமிங்
அவுங்க வந்து ஃபைவ் தேர்ட்டிக்குல்லா போயிருவாங்க
ஆ அஞ்சரை கே போய்ருவாங்களா
ஆமா அப்போ அது டீ கடையெல்லா கொஞ்ச சீக்கிர தொறந்தாதா கொஞ்ச யாவாறோ இருக்கு
ஓ அஞ்சரைக்கி போய்ட்டு
அஞ்சரைக்கி போய்ட்டு இந்தா இப்போ ஒரு ஒன் தேர்ட்டி போல வந்துருவாங்க
ம்
ட்டு மறுபடியு ஒரு ஃபோர் தேர்ட்டி போல பேய் போவாங்க கடைக்கி
ஆ
பேய்ட்டு நைட் ல லெவன் தேர்ட்டி ஆகு வரதுக்கு
ம் நேம் என்ன உங்க பசங்க நேம்
பசங்க ஒரு பையனோட நேம் வந்து ரினீஸ்
ம்
ஒரு பையனோட நேம் வந்து வருணேஸ்
டிஃப்ரெண்டா இருக்கு இந்த பேர் நா கேள்விப்பட்டதே இல்ல
அப்டியா இப்போ ட்ரெண்டிங்கா எல்லாருமே அப்டித்தான வைக்கிறாங்க
அது டிஃப்ரெண்ட்டா தான இருக்கு
ம்
உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லா பேசுவீங்களா
ஆமா ஆ ஃப்ரெண்டுனா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட தா பேசுவ மத்தபடி குரூப் ஓபன் பண்ணி வச்சிருக்கோ
ம்
அ எல்லாருகிட்டயு பேசுறதுல்ல எப்பமாது மெசேஜ் போட்றதோட செரி
ம்
ம் அது வந்து ஃபேமிலி மேரேஜ் ஆ னாலே அப்டியே கான்ட்ராக்ட் வந்து கொஞ்ச கொஞ்சமா கொறைஞ்சிடு
ம்
நம்ம பசங்கள பாக்குறது அப்டி இப்டின்னு பாக்குறதுலயே கொஞ்ச கொறைஞ்சுரு
ஆமா அவ்ங்க பெருசு பண்ற வரைக் கு அப்டிதா நல்லா படிப்பாங்க
பசங்க ஆமா ரெண்டு பேர்மே நல்லா படிப்பாங்க
ம்
ம் செரிடா நீ உங்க ஃப்ரெண்டு கிட்டல்லா ஸ்கூல் ஃப்ரெண்டு கிட்டல்லா காண்டாக்ட்ல இருக்கியா ஒங்கூட படிக்
ஆ பாதி பேரு கான்டக்ட்ல இருக்காங்க காலேஜ்ஜி ஃப்ரெண்ட்ஸ்ஸு தா இப்ப இருக்காங்க
செரி செரி எல்லா கொஞ்ச நாளைக்கி தான்டா
ஆமா
அதுக்கப்புற நம்மளுக்குக்கு மேரேஜ் ஆனுச்சுனா அதுக்கப்பறோ அந்த லை ஃப பாத்துட்டு அப்டியே அதுல மூவ் பண்ணிருவோ நம்ம ம் ஆமா
நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஒர்க்கெல்லா போனீங்களா டிகிரி முடிச்சுட்டு என்ன பண்ணீங்க
டிகிரி முடிச்சுட்டு ரெண்டு வர்ஷோ வீட்ல தா இருந்தே
யூ ஜி முடிச்சிருக்கீங்களா பி ஜி ரெண்டு முடிச்சிருக்கீங்களா ஆ முடிச்சுட்டு ரெண்டு வர்ஷ வீட்ல இருந்தீங்களா
ரெண்டு வர்ஷ வீட்டுல இருந்த அப்பறோ அடுத்து தங்கச்சி எல்லா இருக்காங்க எனக்கு கூட பொறந்தவங்க
ம்
எல்லாருக்கு மேரேஜ்ஜி பண்ணி குடுக்கணும்ள மிடில் க்ளாஸ் தா நாங்க
ம்
அப்பா அதனால அப்பா மேரேஜ் பண்றதுக்கு அலையன்ஸ் பாக்க ஆரமிச்சு மேரேஜ் பண்ணி குடுத்துட்டாங்க
நீங்க தா ஃபஸ்டா பொறந்தீங்ளா
எனக்கு ஒரு அண்ண இருக்கா
ம்
அண்ணணுக்கு தா ஃபஸ்ட் முடிக்க மா ட்டாங்கள்ள தங்கச்சி முடிச்சிட்டு தான முடிப்பாங்க ஒன்னி
நீங்க அப்புற உன்னொரு தங்கச்சி மொத்த மூணு பேரு
ம் ஆமா
ம் அவுங்களுக்கெல்லா மேரேஜ் ஆயிற்ச்சி
அதுல எனக்கு எனக்கு அடுத்துல்ல தங்கச்சிக்கு மேரேஜ் ஆயிட்ச்சி
உங்களுக்கு அடுத்த அடுத்த அப்பே
ஆமா இன்னொரு தங்கச்சிக்கு அளையன்ஸ் பாத்துட்ருக்காங்க ம் உனக்கு ஒரே ஒரு தம்பி தா என்னடா
ஆமா
செரி செரி செரிடா கொஞ்ச பொறுத்து கூப்டவா ஆ சேரி சேர் வை